ஹலோ
ஹலோ சொல்லுங்க
நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கேன் நீங் நல்லா இருக்கீங்ளா
ஓ நாங் நல்லாருக்கோங்க அப்றோ உங்க வீட்டுக்கு வரலான்னு பாத்தோ நீங்க எதோ ஒரு பிசினஸ் சொல்லிட்டு இருந்தீங்ளே சரி எதோ கிளாஸு போறேன் என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்க ஸ்டார்ட் பண்ணப் போறன்னு சேரி அதப் பத்தி எதாவது தெரிஞ்சுக்கலான்ட்டு செரி நம்மளு எதாவது ட்ரை பண்ணி பாப்போ அப்டின்னு நெனச் ட்ருந்தேன் இன்னும்ப்பா பிசினஸ் எதோ சேரி அதா டீப்பா கேக்கறக்கு எல்லா ஒர்க்கெல்லா முடிச்சிட்டு கூப்ட்ட ம் அப்றோ சொல்லுங்க என்ன மாரி பண்லான்ட்டு இருக்கீங்க
நா பிளவுஸ் எம்ப்ராய்டிங்கெல்லா போலான்ட்டு இருக்கேன் ஏனா இப்ப இருக்கறவங்க எல்லாரு இப்ப மோஸ்ட்லி பிரைட்ஸ்க்கெல்லா நெறையா இது பண்றாங்கல்ல அப்போ நா அது பண்லான்ட்டு இருக்கறங்க
ஓ எப்டிங்க பிளவுஸ்க்கு எம்ப்ராய்டரு மட்டுமா
இல்ல எம்ப்ராய்டிங்கு ஸ்டிச்சிங்கு எல்லாமே அவுங்களுக்கு என்ன புடிக்குன்னு அவுங்க சொன்னாங்கன்னா இதே மாரி பண்ணி குடுத்தர்லான் அப்டின்ட்டுந்த
பண்ணிட்டு இருக்கீங்ளா இல்ல பண்ண போறீங்ளா இந்த மாரி
இல்லங்க இதுக்கு முன்னாடி வந்துட்டு நா வந்து மெஹந்தி ஆர்ட்டிஸ்ட்டாதா போயிட்டு இருந்தனுங்க
ஓ ஹோ மெஹந்தி எல்லா போடத்தெரிமா
ஆமாங்க இப்பத்தா மெஹந்தி எல்லா முடிச்சுட் என்ன இப்போ எல்லாமே முடிஞ்சுட்டங் இப்ப வரவுங்க எல்லாரு சொல்றது பிளவுஸுக்கு யாரு டெய்லர்ஸ் எல்லா அவைலபிளா இல்ல
செரிங்க
அந்த மாரி சொல்றாங்க அட்டிக்கு சேரி நம்ம நம்ம இதேயே எடு த்து பண்ணலுமே அப்டின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சோ இதுல இருக்குதுங்களா
செரி செரி
அப்போ சேரிங்க போலாங்க அப்டின்னு யோசிச்சுட்டு இப்பதைக்கி கிளாஸு போயிட்டு இருக்குறங்க
ஓ ஹோ கிளாஸுக்கு போறீங்களா சேரி சேரி பக்கத்துலயேங்களா
ஆ இது பாக்க தடியேதாங்க ஒரு டூ ஹவர்ஸ்சு இருக்குங்க கிளாஸ்ல
செரி செரிங்க மார்னிங் ஆர் ஈவினிங் ஏதோ ஒரு டைம்ல
ஆமாங்
செரி செரிங்க அ என்னென்ன சொல்லித்தர்றாங்க கிளாஸ்ல
கிளாஸ்ல இப்ப வரைக்கு அ ஃபஸ்ட்டு லா அந்த லைனிங் கிளாத் எல்லா நமக்கு எப்டி பண்ணணு அப்டின்னு சொல்லிருக்காங்க ஒரு ஒரு பிரைட லுக்குக்கு எப்டி இது பண்ணோ ஃபுல் பிளவுஸா இல்ல ஆஹ்ஃபா அந்த மாரி பொறுத்து சொல்லி தராங்க
செரிங்க
நா இப்பதா போக ஸ்டார்ட் பண்ணிருக்கே ஒரு டூ டேஸ் தா ஆச்சிங்க
ஓ அப்டிங்களா செரி செரி அ எப்டி பிளவுஸ் மட்டுமா இல்ல எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கத்துக்கணுமா ஃபஸ்ட்டுலருந்து வருவாங்களா
என்னன்னு தெர்லீங்க இப்ப டூ டேஸ் தா ஆயிருக்குங்க போனோ ஃபஸ்ட்டு நாள் போயி போய் அட்மி அந்த ஃபார்ம் எல்லா குடுத்தாங்க ஃபில் பண்ணிட்டு வந்தேங்க
செரிங்க
அப்பறோ சேரின்னு சொல்லிட்டு நேத்து கிளாஸுக்கு போனோ போனப்போ கொஞ்சோ ஓரளவுக்கு கிளாத் அதல்லா எப்டி கிளாத்ல வந்து கட் பண்றதுந்தல அந்த பாடி ஷேப்புக்கு ஏத்தாப்புல எப்டில்லா கட் பண்ணணுனு சொல்லி குடுத்தாங்க
செரிங்க
கிளாஸ் எல்லா நல்லாத்தா சொல்லி தராங்க நமக்கு தா டைம் கெடைக்கறது இல்லைங்க
ம் டைம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி போகணு இது ஒரு நல்ல இதுதா வெளில போய் வேலைக்கு போற க்கு பஸ் ஏறி காலேல எழுந்திரச்சு அர வீட்டயு பாத்து வெளிலயு வேலைக்கு போயி இதுக்கு அது கொஞ்சோ நம்ம வீட்ல இருந்தே இப்ப என்னது டைம் கெடைக்கு போது பண்ணிக்கிலா
ஆமாங்க
அதா நா எனக்கு கொஞ்ச கொஞ்ச தெரியுங்க ஆல்ரெடி மிஷின் எல்லா வச்சிருக்கோ என்ன அப்டின்னா மொதல்ல பழகுனது இப்ப கொஞ்ச டச்சு விட்டுருச்சு டெய்லரிங்ல்லா பண்ணாம டச்சு விட்டுருச்சு கொஞ்சோ மிசினு கொஞ்சோ அடுத்தடுத்து ஏதோ ப்ரெச்சனை வஞ்சு நம்ம எந்திரிச்சுக்கிறது எனக்கு அந்த அளவுக்கு கட்டிங் எல்லா தெரியு ஆனா பட் இப்ப எல்லாமே மறந்த மாரி ஆயிருச்சு திருப்பியு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டட்டுதுதா நல்லது இது பண்ண முடியு ஃபாஸ்ட்டா தைக்க முடியு அதனாலதா கேட்டே நானு டெய்லரிங் பத்தி ம் சுடிதாரு அப்றம் பிளவுஸு நா ஸ்டார்டிங்லேருந்தே போனே கிளாஸ் எப்டினா ஃபர்ஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அ கர்சீப்லேருந்து சொல்லுவாங்க கர்ச்சீஃப்ல இருந்து எல்லாமே ஸ்டார்ட்டிங்லேருந்தே போனே கிளாஸுக்கு போனே ஸ்டிச்சிங்ல ஸ்டிச்சிங் தையல் எல்லாம் கரெக்டா ஸ்ட்ரைட்டா வரும் ஆனா என்னன்னா கட்டிங் வந்து கொஞ்சோ இப்ப மறந்தாச்சு டச்சு விட்டுருச்சு ரெகுலரா அது மாத்தி மாத்தி அளவு எடுத்து தைச்சுட்டடே இருந்தோம்னா நெறைய வெரைட்டியா அளவுெல்லாம் வச்சு தச்சுட்டு இருந்தம்னா கொஞ்சோ நல்லா வரும் தைய இது இப்ப கொஞ்சோ நம்ம பிளவுஸ் மட் டுனா சா இது போட்டுக்கலாம் ஏதாச்சி மிஸ்டேக்னாலு ஆல்டர் பண்ணி போட்டுக்கலா மத் தபடி வெளியிலயாவது பிளவுஸ் வாங்கி தைக்க முடியாது அதனால தா என்ன பண்ணலா அப்படிங்கற ஒ திங்கிங்லே இருந்தே சரிதான் உங்கள கேட்டு பாக்கலான்னு கேட்டே
நானு இப்பதான் போயிட்டு இருக்கறேங்க இனி என்னன்னு தெர் இல்லைங்க பாத்துட்டு சொல்றா அப்டியே இருந்துச்சுன்னா ஒரு பிரச்சனை இல்லைங்க முதல்ல நா வந்து மெகந்தி ஆர் டிஸ்ட போயிட்டு இருக்கறப்போ அ அந்த மேக்கப் வந்து வந்துட்டு அது ஸ்டூடியோக்கெல்லாம் போயிட்டு இருந்தேங்க இடையிலிங்க
அப்டிங்களா பரவால்லயே
அப்போ அவங்க பிரரைடு அவங்களுக்கு வரவங்களை எல்லா எனக்கு ரெஃபர் பண்ணி ஆஃபர் பண்ணி ஆஃபர் கொடுத்தாங்க
சரிங்க
அப்டி கொஞ்சோ நாளா போய்ட்டு இருந்தே அப்போ இத எப்படி இருந்துச்சுன்னா நான் அவங்க பிரைடு வீட்டுக்கே போய் போட்ற மாரில்லாம் இருந்துச்சுங்க
சரிங்க
அவங்க டிசைன்ஸ் காட்டுவாங்க அத பச்சி நம்ம ஓரளவு திங்கிங்கு வச்சு அவங்களுக்கு வேல போட்டு குடுத்துருவங்கோ அப்டி இருக்கிற சமயத்துல தா அப்போ வந்துட்டு எல்லாரு சொன்னப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இதுலியே வந்துட்ச்சு சரி நா நம்ம தா மேக்கப்க்குள்ளயே புல்லா எறங்கிட்டம்மல்ல அப்போ இதுவுமே கத்துக்கலாம் அப்டின்னு சொல்லிதான் இப்பத்தக்கி ப்ளவுஸ் இந்த ஸ்டிச்சிங்கு இந்த மாரி இது டைப் டே டீம் குள்ள எறங்கிக்கலா அப்டின்னு சொல்லி
இல்ல கரெக்ட்டு தா எல்லாமே இதயும் பழகிட்டம்னா ஒரு பஃங்க்ஷனுக்கு போனோம்னா ரெண்டயுமே பண்ணி குடுத்துடலாம் மேக்கப்பு பண்ணி குடுத்தடலாம் அவுங்களுக்கு புடிச்ச மாரி ப்ளவுஸும் பண்ணி குடுத்தோம்னா நல்ல நல்ல ஒரு இது இன்கம் பரவால்ல இதுக்கு நம்ம தேடி போ வேண்டியது இல்ல இது வந்தா இது அது அதுக்குள்ளதான் அது மாரி மேக் பண்ணிக்கலாம் நறைய கஸ்டமர்ஸும் நமக்கு கெடைப்பாங்க ஒரு நல்ல ஒரு இது பரவால்ல இது நல்ல இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்க ம் ஃபேசியல்லாம் பண்ண தெரியுமா இல்ல எப்டி ஹலோ